ம் ம்
இந்த சும்மாதா படுத்திருக்கே நீ என்ன பண்ற ஆ
விட்டு விட்டு கேக்குது
நீ கல்யாண
சேர் செரி
இப்ப க்ளீனா கேக்குதா
ஆ
கல்யாணக்கார வீட்டுக்கு போயிட்டு அப்டியே அங்க ஊர்லதா கல்யாணோ அயே போயிட்டு அப்டியே அம்மா அம்மாயு வீட்டுக்கு போய்ட்டு வந்தோ
ம்
அம்மை இன்னிக்கி போனா அது பயங்கர அ ப ம பேசின்ச்சு இன்னைக்கி என்னன்னா அவரு வந்து பொழம்பி தள்ளிடுச்சு மாமட்டல்லா திட்டிக்கிட்டு இருக்கா உன்மதா ஏ ஆ இவனுக்கு நம்ம தம்பிக்கு அவ பேத்திய நா கட்டணுமா
ம் அது செரி செரி யார் இதெல்லா பேஸ் போது வந்து அ அத்தைய எல்லா இருந்தாங்கலா
இல்ல
ம் அப்
ஆனா மாமட்ட சொல்லிக்கிட்டுதா இருக்கா மாமட்ட சொல்லிட்டு இருக்கா ஆ பெரிய மாமாட்டே சின்னமாமாட்டே சொல்லிட்டு இருக்கா அ ஏப்பா நீங்க ஏப்பா திட் ரிங்க மாமாவளா நீங்க க கட்ட வேண்டியதானேப்பா அப் அப்படியே நினுச்சு நா சொன்ன இந்த மாரி பெரிய பெரிய மாமா வந்து இந்த மாறி பேசிட் இருக்காக சின்ன மாமா வந்து இந்த மாரி பேசிட் ச்சிட் இருக்காஹ இப்ப நா பேசனே நீ சொதப் சொந்ததுல கல்யாண பண்ணி என்னாத்த வேலங்கிடுச்சு என்ன திருப்பி கேட்டகனா நா என்னமே பண்றது அப்படின்னு சொன்னே ஆ அதெல்லா சும்மா அதெல்லாம் உங்க அப்பாவெல்லா அப்பல்லா அப்டியா பேசுவானா பண்ணுவானா சும்மா விளையாட்டுக்கு பேசனாங்கள
ஆ ஆ செரி இல்ல அவங்களுக்கெல்லா விருப்பம் இருக்கா இல்லயானு கேள் இல்ல அ அவங்கக்கெல்லா
நம்ம வந்து ஒண்ணு சொல்லலையா பெரிய மாமா வந்து ஒண்ணு சொல்லாம இருக்காங்கலா சின மாமாட்டையு சொல்லிக்கிட்டு இருங்கானா வெளியில விடக் கூடாதுப்பா பயம் உங்க மாமா ரெண்டு பேரையு விட்டுறாதிங்கப்பா அவேங்களுக்கு நீ யாரு பா பண்றா ஏ ஆச நா சொல்றே
ஓ ஆசதா அவ பெரியவக ஆசப்படணு புள்ளஹெ ஆசப்படணு அப்பதானே மு டியூ
கே பெரியா மாமா பொண்ணதா கட்டனுன் சொல்லி அதுக் இப்ப விருப்பமா
அது ஜாதக செட் டாகாதுன் சொல்லிருங்க
சொல்லிட்டே அமே நாங்க ஒரு ஜாதக் குடுப் போ ஆ அங்க அத ஒத்து வந் தாதானே பண்ணனு நா பாத்ததுல்ல யா வல்ல அதனால பெரியவட உட்டுட்டு சின்னவர இட்டுட் நாங்க பேசவே இல்ல நாங்களு பேசாம இருப்போனு நீ நனக்கிறியா நா பேசிட் பேசிக்கிட்டுதா இருக்கோ அந்த மாரி சங்கடமா இருக்குங்கறனால நா விட்டுட்ட அப்படியா அப்பிறியா அப்டி மாறிச்சி என்ன தெரியுமா சொன்னிச்சி ஆ ஆம்மாப்பா இப்போ கூட கொஞ்ச ஹைட்டு சரியா வரமாட் டா அவனா ஹைட்டெல்லா கரெட்டா டா இவன வந்து இங்க ஃபேஸ்வாஷ் சித்தி பையங்கிட்ட பேஸ் வா இவன வந்து இங்க பேஸ்னா ஏத் அப்பிடி இவெங்கெ ரெண்டு பேர ரெண்டு பேரயும் இங்கதா கட்டணுன் நெனக்கிற தம்பி ஆஹ் மாமா எல்லாறியு இங்கெல்லா விட்றாதிகப்பா
ம் இந்த மாரி மாமா ரெண்டு பேரு ம் நெனக்கினும்ல நீ நெனச்சி என்னத்த நென
ஆ அதா நா சொன்னே ஏங்க நீ இப்டி சொல்ற நா வந்து கேட்டாலு என்ய ஏதாவது பேசுவாங்க நீ வந்து கேட் டா அம்மா வந்து கேட்டானே எதுவு சொல்லிட்டானே அவ சொல்றா அ அதெல்லா அவெய்ங்கள பேச விட மாட்டே நா அவெய்ங்கிட்ட பேசி ச முடிவு பண்ணிட்டு தா அவங்கள நா பேச உடுவே அ எங்க கிட்ட திட்டிகிட்டு தா இரு நா சொன்னா கேப்பாய்ங் அப்படிங்குது
ம் ஸ் செரி
நா அதா சொல்டே நீ ஒனக்கு உ ரிம இருக்கு நீ சொல்ற அதுல தப்பு இல்ல நல்லா உரிம இருக்கு நல்லா நீ இப்போ நீ மாமா ரெண்டு வேர்ட்டையு பேசு ஜாதகத்த எடுத்துட்டு போய் பாக் சொல்லு யாருக்கு பொருத்தமாருக்கோ நீ பண்ணிக்க நாங்க அப்பா அம்மா ட நாங்க பேஸ்றோ அம்மாலா ஒன்னு சொல்லாது அப்
ஆமாமா நாங்க சொல்றதா ம்
நாங்க ஒன்னு சொல்லல பி வெளில இருக் எனக்கு எல்லா மூணு பேரு எனக் ஒண்னு தான் மூனு பேருமே எனக் ஒன் யார நீ கட்னாலூ நீ சொன்ன தைரியத்துல நா சொல்டு வந்துர்க்கே யார நீ கட்னாலு சேரி ஆப்டின் சொல்ட்டு வந் தே அப்புற நீ வந்து என்னமோ பெரியமாமா பொண்ணு விஷயத்தெல்லா நீ சொன்னியாமே அண்ணிங்ககிட்ட இந்த மாரிலா பண்ணது தெ து நாங்க எடுக்கவே மாட்டோ சொல்லுவாங்க
அப்படியெல்லா நா சொல்லலப்பா
மீ சொல்லுது
நா நா அந்த மார்ல்லா சொல்லல
சின்னத்தைய வந்து சொன்னுச்சு சொன்னுச்சா அது ஒத்துக்கவே ஒத்துக்காது அது எப்படி ஒத்துரு கேட்டு வேனா பாருங்க
நா ஒத்துக்க மாட்டேன் சொல்றாங்களா
ஆமா அது உண்மதா நீ என்னா சொல்ற ஆ ஏன்னா அது எப்படி நீ பேசுனது எப்டி அவுங்ளுக்லா தெரியு நானே உன்னய திட்டுவோனு நெனைச்ச ஃபோன் பண்ணே கட்சில நீ சொல்லவே இல்ல
அம்மாயி கிட்ட எல்லா நா எதுமே பேசுல நீ வேற அதுவு இல்லாம நம்ம வந்து தம்பிக்கு எடுக்கற மாரி ஐடியாலல்லா நம்ம இல்ல அப்போதைக்கெல்லா இப்போ வரைக்குமே இல்ல நா எதுக்கு அம்மயிகி என்ன போய் பேச
அப்ப அவுங்களா பேசி எ வாய புடுங்க வச்சுருவாங்க அ அதே சொன்னே நானு கார்த்திகாட்ட பேசிக்கிறனியா அது ஒண்ணு அப்பிடி ஒண்ணு உங்கள எல்லா பேசாது நீ ஜாதகத்த பாருன்னு சொல்லிட்டே ஒரே முடிவா அதே சொல்லிருக்கே இந்த ஜாதகத்த பாரு எது எதுவாருந்தாலு எல்லாரு ஒத்துக்கறோ
அதுக்கு என்ன சொல்லுச்சு
சேரினு சொல்லுச்சு எ மாமா ரெண்டேயு எ ஜாதகத்தையு நாங்க குடுக்குறோ நீ பாருன் சொன்னே
ம் அவ அப்ப இது பெரிய மாமா பொண்ணோட ஜாதக செட் ஆகாது சரியா இவளோட ஜாதக செட் ஆகு அப்பிடி
அ ஆனா ச கடைசியா அவுங்க தெரியாத மாரி பேசி பேசி ருந்துச்சு அப்ப சின்னத்த பக்கத்துல வந்து உக்காந்துருச்சு அப்ப நா தெரியாத மாரி நானு சொல்லுங்க என்னவே கல்யாண கார வீட்டுக்குதா வந்தே ஒரே இன்ப அதிர்ச்சியாவு இருக்குது சேர் நல்லா பேசி கீசி முடிவெடுங்க எனக்கு எல்லா பிள்ளைகளு ஒண்ணுதே எது வேனாலு நீ நீ கட்டறேனா கட்டு எனக்கு ஒன்னு எந்த பிரச்சனையு இல்ல ஆனா நாங்க ஜாதக குடும்போ இதத்தா நா அத்த இருக்கும்போது சொன்னது இதா
ம் ஆனா அவய்ங்களுக்கு விருப்ப இருக்கா இல்லையானே தெரியல ஏக்கா
உ ஹூ எனக்கு என்னமோ சின்னத்த எல்லா வந்து அ ஒண்ணு நம்ம எடுக்கணு இல்லையா பெரியவக எடுக்கக்கூடாதுனு எனக்கு அப்பிடி தெரியுது அவங்க மைண்ட் செட்டுல்லா அவுங்க எடுக்கணு சின்னமாமா அவங்களுக்கு புரியுதா ஏனா அவ என்ன அ நீ ஒத்துக்க மாட்டியா நீ ஒத்துக்க மாட்டியா பெத்தவங்கே
நா ஓப்னா ஒன் சொல்லவா அ பெரிய மாமா பொண்ணு வேண்டாந்தான் ஏன்னா ஜாதகோ செட் ஆகாது அந்த பிள்ளைக்கி இருக்குற மாரி நம்ம தம்பிக்கு இல்ல அந்த பிள் அந்த பிள்ளை வந்து செட் டாகாது தா ஜாதக ரீதியாவு செரியா ஆன் சின்ன மாமா பொண்ணு வந்து எனக்கு ஓகே தா
அதே அதனால தா நா இப்பிடி சொல்லிட்டு வந்துட்டேன் ஒரு அம்மிய என்ட்ட பேசு பேசு இன்னிக்கி நா தானே ஏமி நாங்க ஏமி வெளில
அது வந்து இல்ல இல்ல இது அம்மேய்க்கு எப்பிடி நியூஸ் போயிருக்குன்னா ஆ அ முன்னாடி அது அது லவ் பண்ணிட்டு தறிஞ்சு ஒரு சண்ட வந்து இதல்லா பண்ணிக்கிந்துச்சுல்ல அப்போதைக்கி நா வீட் ஜி விஜிகிட்ட இதுக்கு இதல்லா இ இது எப்பிடி சொந்தத்துல தா கட்றது அ அ இது நம்ம அண்ணி இருந்தாலும் நல்லா அப்பறோ நல்ல பையனா பாத்து கல்யாணோ பண்ணணு அப்புடிங்கிற மாரி நா பேசிக்கிருந்தே சொந்தத்துல இதெல்லாம் தெரிஞ்சு ஆள் கட் ட்டுவா கட்ட மாட்டாங்க இது போவாங்
டியா இருக்குமா எனக்கு அதுவே இப்ப டவுட்டா இருக்கு அந்தப் வள தே பெரியம் பெரியம்மாவோட பொண்ணுதே அங்கேயெல்லாம் ட்டமாவுல இருக்காங்க
அத்தாசா அதுதா வேணாம்ப்பா இது சின்னதையாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துர்லா
ம் அதையும் நா சொல்லிட்டே அது மேக்கப் மேக்கப் பண்ணிக்கிட்ருக்கு பா சார் பரம்பரலே பேசிதுருக்கே நீ எப்பயுமே செரியா வரு சொல்லிட்டே நா
நானு எல்லாமே கேட்டுவிட் அ னா நல்ல எங்க வீட்ல வந்து வெளிலிந்து வர்ற பிள்ளைக்கு மாமா பொண்ணு நாங நல்லாதானே பாத்துப்போ அவதா வந்து ம ஒத்துக்கணு நீங்க எல்லாரு பேசி முடிவு பத்து சொல்லுங்க நாங்க எல்லாரு ஒத்துக்கறோ
ஆமா இ இது மனசுல என்ன இருக்குன்னு தெரியனும்ல
அத்த அதையு சொல்லட்டே அதையு சொன்ன நீ சொல்லி பாரு பேதியலுக் என்ன பேச்சு பேச போறங்க பாரு
ஆ ஆ
அம்மி நா நம்ம பேசும்போதே டக்குன்னு இது அவன எல்லா சொன்னாங்னா அப்டி மாத் சேரிப்பா வெளிலே பண்ணிபோ பண்றோ அவ்ளோதா விஷ்யோ ஆனா அதுக்கு மனசு வதிக்குது அ சொல்லுது ஆ பெர்யமா ம்மா போனதுதாப்ப சொத்து அதிகோ ஏன்டி சொத்துக்காண்டியா இங்க நாங்க பாத்துக்
அதானே
சொத்துக்க சொத்து ஆயி த்து வேணா மண்ணாகட்டியு வேணா
நல்லா போனா நல்ல பொண்ணுங்கிறதவிட நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாரி அவ்வே குடும்பத்துக்கு தகுந்ததையு விடு அய்யே நம்ம தம்பிக்கு தகுந்த மாரி இருக்கணுமல்லகா அதுதாங்க ஃபஸ்ட் பாயிண் ட்டு நம்ம தம்பிக்கு வந்து நல்ல இதுவா இருக் க்கனுமல்லக்கா
நம்ப வீட்லயு கொஞ்சோ பிரச்சனைகள் இருக்கதா செய்து இல்லணு இல்ல நம்மளு செரின்னு போகலாதே என்ன சின்னமாவா போணாதா போலா சாதகோ ஒத்து வந்தா என்ன பெரியமா போய் செரிக்கா
ஆ ஹ பெரியமாமா பொண்ணு வந்து ஜாதகோ செட் ஆகல
அதுக்குதானே இப்பிடி சொல்ட்டு வன்டே ஆ பேசு சேரி என்னாச்சு இப்டி இர்கே ஆ பேசிக்கிறே அது நா சொன்னா கேக்கணுனு அது நா சொன்னா இருவே ஒரு நிம்சோ இரு இரு இரு இந்த கால் வருது இரு இரு நா